ப்டி இருக்கீங்
கம்பா நீ நல்லா இருக்கியா
நல்லா இருக்கோ சாப்டாச்சுங்களா
அ சாப்டம்பா இப்ப நம்ப காலேஜில படிச்சாங்கல்ல இப்ப நம்ம இயர் செட்டு இப்ப உங்க ஜூனியர் செட்டு எல்லாரையு சேத்து ஒரு அலுமினி பார்ட்டி ஒண்ணு வெக்கிலான்னு இருக்கோ அதுக்குதா ஒவ்வொருத்தருக்கா கால் பண்ணிட்ருக்க
சேரிங்கக்கா
அவுங்களுக்கு நம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கள்ல இருந்தவங்க எல்லாரு நம்பர்ஸ்லா தெரியுமா எல்லாரோட டச்ல இருக்கீங்ளா
இல்ல அ ஆ இருக்கோ ஸ்கூல் காலேஜ் அந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கோ இப்போ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சைல்ட் ஹுட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாங்கல்ல
ஆமா நம்ப அதுதா நா கேட்டே நம்ப ஒரு டுவெல்த்து வரைக்கூ படிச்சோம்ல ஸ் கூலு அந்த ஃப்ரெண்ஸோட காண்டக்ட்லருக்கீங்களா
ஆ இருக்கோ
ஓ அ அவுங்ளோட நம்பர்ஸ்லா உங்களுக்கு இருக்காப்பா இல்ல நம்பரையு வச்சு ஒரு க்ரூப் க்ரியேட் பண்றீங்களா
ஆ ஓகே பண்றோ
ம ஃபங்க்ஷன்ல நம்ப எல்லாரூ சேந்து ஒரு பங்க்ஷன் அதாவ்து ஒரு எல்லாவு ஒன்னா மீட் பண்ணி ஒரு பேஸ்லா எல்லாரூ ஃபேமிலியோட வரலா விருப்பப்பட்டா அப்டிங்கிற மாரி ஒரு ப்ளான் வச்சிருக்க அதுல உங்களுக்கு ஏதாவ்து ஒரு ஐடியா இருக்கா நம்ப ஒரு க்ரூப் க்ரியேட் பண்ணிட்டு அதுல சொல்லுவோ எல்லாருக்கூ எந் த டேட்ல மீட் பண்ண விருப்போ இருக்
மேக்சிமம் மேக்சிமம் பாத்தீங்னா நாங்க எல்லாரோ நம்பரூ இருக்கூ பாத்தீங்னா மேக்சிமம் இப்டி இப் எப்டின்னா ஆ இப்போ ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்னா எப்டியோ அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸ்ல முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மீதி இருக்கிற எல்லா ஃப்ரெண்டுகளயூ கூப்ட்டு வந்துருவாங்க அவங்க அந்த மாதிரி ஸோ அந்த அந்த ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணோனா மீதி எல்லாருக்கூ நியூஸ் போயிடூ அந்த மீதி இருக்கிற எல்லாரூ நம்ளுக்கு வாலண்டியரா கால் பண்ணுவாங்க அப்படி ஆ யார் யாருக்கெல்லா அவ கால் பண்ணலியோ அவங்களுக்கல்லா ஆ திரும்போ கால் பண்ணோன் ஆ அவுங்க அப்டியே கான்ஃப்ரன்ஸ் கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஒரு ஒருத்தருக் கா ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் அப்டியே கான்ஃப்ரன்ஸ் க்ரியேட் பண்ணி கான்ஃப்ரன்ஸ் கால்ல இ து பண்ணிடுவோ மேக்சிமம் கான்ஃப்ரன்ஸ் கால்ல தா நாங்க எந் எந்த ஒரு விஷ்யமா இருந்தாலூ ப்ளான் பண்ணுவோ
ஓ இந்த விஷயத்தையூ நீங்க வந்துட் டு உங்க செட்ல உள்ள எல்லாரூ சேந்து ஒரு ப்ளான் சொல்லுங்க ஏனா நம்ப ஏற்கனவே படிச்சிருக்கோல்ல அந்த ஸ்கூல்ல வந்துட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரூ சேந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணலா பழைய நினைவுகள்லா சேத்துக்கலா அப்டின்னு ஒரு ஐடியா இருக்கு நீங்க உங்க சைடுல என்னல்லா பண்ணலான்னு ஒரு ப் ப்ளான் இருக்கு எந்த கெழமயில வெக்கலா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்
ஃபஸ்ட்டு பாத்தீங்னா சாட்டர்டே சண்டே வச்சீங்னா கம்பல்சரி எல்லாரூ வருவாங்க ஏன்னா சாட்டர்டேஸ் வந்து மேக்சிமம் லீவ் இருக்கூ எல்லாருக்கூ கம் ஆஃபீஸ் லீவு இல்ல கம்பெனி லீவ் கெடைக்கூ அத்னால எல்லாரூ ஃப்ரீயாருப்பாங்க ஸோ ப்ளான் பண்றதாருந்தா சாட்டர்டே சண்டே ப்ளான் பண் லா ஆ ஃப்ரைடே இல்ல தேர்ஸ்டேக்குள்ள எப்படியூ அவங்ளுக் பாத்தீங்னா ஒரு ஒன் வீக்குக்கு இல்ல டென் டேஸ்க்கு முன்னாடியே நியூஸ் சொல்லிரணூ இந்த மாரி ஒரு ப்ளான் பண்றோ ஸோ எல்லாரூ வந் த்ருங்க அப்டின்ற மாரி ஒரு அ இன்விடேஷ் ட மாரி நம்ம கால் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல எல்லாருக்கூ இன்ஃபார்ம் பண்ணிட்ணூ இந்த மாரி ஸ் சாட்டர்டே சண்டே இந்த மாரி ஒரு ப்ளான் பண்ணலான்ருக் கோ
நிச்சயமா அதுக்குதா நான் ஏற்கனவே அ ஆமா தம்பி நம்ப ஏற்கனவே சொன்ன மாத்ரி நம்ப அதுக் கிற ஒரு க்ரூப் க்ரியேட் பண்ணிட்டம்னா ஒவ்வொருத்தருக்கூ நம்ப இண்டீவ்ஜுவலா கால் பண்ண வேண்டால்ல ஒரு இன்ஃபர்மேஷன
இல்லங்க அ குரூப்ல எப்டின்னா ஆ ஒரு சிலப் பேர் குரூப்ல கனெக்ட் ஆக மாட்டாங்க ஒரு சில பேருக்கு மெசேஜு ரிசீவ் ஆவாது செரியா பாத்தீங்னானா வாட்சப்க்கு தனியா நம்பர் வச்சிருப்பாங்க கால் பண்றதுக்கு தனியா நம்பர் வச்சிருப்பங்க அந்த மாரி ஒரு சில பெர்சன்ஸ்லா இருக் க்குறாங்க அதனால நாங்க மேக்சிமம் ஆஹ் மேக்சிமம் என்னா பாத்தீனா குரூப் க்ரியேட் பண்றாங்க ஆனா அ அந்த குரூப்ல வந்து முக்கியமா மெசேஜு அந்த மார்லா எதுவும் பண்ண மாட்டோ ஏன்னா அதா சொல்றே இல்லிங்லா ஆ இப் இப்ப ஒரு எங்க செட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எரநூறு பேரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போ அந்த எரநூறு பேர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அம்பது பேர்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா அந்த அம்பது பேர்ல தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு பாதி பேரு எங்களுக்கு தெரிஞ்ச மாரி இருக்கு அப்டி ஃப்ரென்ஸு ஃப்ரென்ஸு ஃப்ரென்ஸு ஃப்ரென்ஸு அப்டியே ஒரு மாரி எப்டி சொல்றதுன்னா கிளை கிளையா வரு ஃப்ரெண்ஷிப்பே அதனால என்ன பண்ணோனா யார் யாருக்கு ஸ் சொல்ணோமோ
அவுங்களுக்கு நீங்க இண்டிவிஜுவலாவே கால் பண்ணிடுங்க ரொம்ப சரியா சொல்றீங்க ஒரு திட்
மெய்னா அ ஃபஸ்ட்டு நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கறவங்களுக் ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுவோ இந்த மாரி ஒரு ப்ளான் பண்றோ ஊ ஐடியா என்ன நீ எப்ப வர்லான்ருக்க அப்டின் சொல்ட்டு அவுங்கட்ட ஒரு ஐடியா கேட்ருவோ மேக்சிமம் பாத்தீங்கனா சாட்டர்டே சண்டே தா சொல்லுவாங்க
தம்பி இப்ப நம்ப பங்க்ஷன எங்க வெச்சுக்லா நம்ப ஏனா நம்ம வந்துட்டு எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு ஸ்கூல்ல ஏனா அந்த ஸ்கூல்லயே படிக்கும்போது நமக்கு பல நினைவுகள்லா பழசெலா வருல்ல அப்பிடி ஒரு ஐடியா இருக்கு உன்னொனு இல்லனா ஒரு காமனான ஒரு மீட்டிங் ஹால் ஏதாது ஒரு மண்டபம் மாரி எடுத்து பண்லானு உங்களுக்கு எது ரெண்டுல சரின்னு தோணுது இப்ப ஸ்கூல்ல வெக்கணுனா நம்ம போயிட்டு அங்க உள்ள சா டீச்சர்ஸ்டில்லா நம்ம அனுமதி வாங்கணுல்ல
மேக்சிமம் அதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஸ்கூல்ல ஏனா அவுங்க கரஸ் கரஸ்பாண்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கனு அது இதுன் சொல்லி டிலே பண்ணுவாங்களே தவிர்த்து அப்படியு இல்லனா அவுங் என்னைக்காச்சு ஸ்கூல் லீவ் ஹாலிடேஸ் டைம்லதா சொல்லுவாங்க க்கு இவுங்க வரமாட்டாங்க இவுங்களுக்கு ஏதாச்சு ஒர்க் இருக்கு சோ கம்பல்சரி ஸ்கூல்ல வெக்க முடியாது ஆ மண்டபத்துலயு மண்டபத்துல வெச்சு நம்ம அந்த அளவுக்கு பண்ற அளவுக்குலா இது ஒன்னு அவ்ளோ பெரிய விஷய இல்ல மேக்சிமம் வெளிய எங்கயாச்சு பிளான் பண் ன்னா நல்லா இருக்கு யிடுக்க இந்த மாரி டூரிஸ்ட் பிளேஸி அந்த மாரி பிளான் பண்ணீங்கன்னா இன்னே கொஞ்சோ சூப்பரா இருக்கு
நீங்க சொல்றது சரிதா தம்பி ஆனா ஆ சொல்லுங்க தம்பி ஆனா நம்ப வந்துட்டு நம்ம எல்லாரு வர்றது க்கான ஒரு பொதுவா இருக்கணு நம்ப சுற்று வட்டார பகுதியில உள்ளதா இருக்கணு ரொம்ப எட்டி தூர பேயி னா நெறையா பேரு டிராவல் பண்ண அலுப்பு பட்டுட்டு வரமாட்டாங்கல்ல
இப்ப பாத்தீங் ன்னா மேக்சிமம் எல்லாரு வண்டி வச்சிருக்காங்க அந்த வண்டில டிராவல் பண்ற அளவுக் ப்ப டிஸ்டன்ஸ்ல தா வைப்போ ச்சு இப்ப பாத்தீங்கன்னா சென்டரல்ல ஒரு பிளேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க அங்க கேதர் ஆவற மாரி ஒரு எட சொல்லிடுவோ ச்சு ஆஹ் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இப்ப இவுங்களு வர முடியு எல்லாருமே ஒ ஒரு எடத்துக்கு வர முடியு இப்ப எ நாங் க என்னோட பிரெண்ட்ஸு அவங்களோட பிரெண்ட்ஸு இருக்குற எல்லார் ஃப்ரண்ட்ஸு காமனா ஒரு எடத்துல கேதர் ஆவற மாரி எந்த எட இருக்கு மேக்சிமம் பாத்திங்கனா இப்ப நீங்க ஸ்கூலே வெச்சிகங்க இப்ப நீங்க ஸ்கூல் ஃப்ரண்ஸ இன்வைட் பண்ற அப்டினா நீங்க ஸ்கூல்லயே மேக்ஸிமம் ஸ்கூல்க்கு பக்கத்துல இருக்கற ஒரு டீ ஷாப்பு இல்ல காஃபி ஷாப்பு இல்ல எதா ஒரு ரெஸ்டாரண்ட்ல கேதர் ஆவற மாரி ஒரு எடத்த சொல்லிடுங்க சொல்லிட்டு அங்க வந்து எல்லாருமே கேதர் ஆயிட்டு அங்க இருந்து எல்லாரு ஒரு எடத்துல போயிட்டு விசிட் பண் அப்ற மாதிரி பிளான் பண்ணிங்கனா நல்லாரு
நிச்சயமா அது வந்துட்டு நம்ம காலைல வச்சு க்லாமா இல்ல ஈவினிங்ல வெச்சிடுவுமா ஏனா ஈவினிங்னா ஒரு பஃபே செட்லா வெச்சுட்டு நல்லா பண்ணிட்டு ஒரு லைட்டி செ செட்டிங்சோட நல்லா பண்லானு ஒரு ஐடியா இருக்கு அது உங்களுக்கு ஓகேவா
ஆ ஈவினிங்ல இல்லக்கா நீங்க மேக்சிமம் ரெண்டு நாள் பிளான் பண்ற ரெண்டு நாள் பிளான் பண்ண போறிங்ளா ஒன் டேல பிளான் பண்ண
ஒன் டே தாம்ப்பா ஏனா டூ டேஸ் நம்ம பிளான் பண்றோனா எல்லாரு தங்கறதுக்கான த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லா பண்ணனுல அது ரொம்ப சிரமமாயிரு டோ அதனால ஒன் டே தா நல்லா இருக்
அப் அப்போ ஒன் டே ப்ளான் பண் ணிங்னா ஒரு அ ஆஃப் நூன்ல எ ஆஃப் நூன்ல ஆஃப்ட்ரு நூன்ல கேதர் ஆவுற மாரி ப்ளான் பண்ணிட்டீனா ஈவ்னிங்ல நீங்க சொல்றா மாரி ஒரு பஃபே சிஸ்டம் அந்த மாரி ப்ளான் பண்ணிட்டு நைட் எல்லாரு வீட்டுக் போற மாரி ப்ளான் பண்ணிக்கங்க ஏன்னா லாங்லேந்து வர்றவங்க எல்லாருமே ஒரே ஆ இப்ப நீங்க ஈவ்னிங்குன் சொல்லிட்டீங்கன்னா அவுங்க அந்த டைமுக்குதா வருவாங்க ஒரு சில பேரால வர முடியு ஒரு சில பேரால வர முடியாம போய்டு நீங்க இப்ப ஈவ்னிங் சிக்ஸ் ஓ க்ளாக்குனு ச்சிருங்க சிக்ஸ் ஓ க்ளாக் சொல்றீங்கன்னா எல்லாருமே அந்த சிக்ஸ் ஓ க்ளாக் மைண்ட் செட்லே இருப்பாங்க
சரியா சொன்னீங்க தம்பி நா இப்போ உங்களோட கலந்துரடையாம்போது தா எனக்கு நறைய விஷயங்கள் புரியிது ஏனா நா ஒரு திட்டம் வச்சிருந்தே இந்த மாதிரி நம்ப பேஸ் சம் போது நீங்க நேரம் சொல்றதா இருக்கட்டு எல்லாருக்கு வந்துட்டு மெசேஜ் மட்டும் போடக்கூடாது கால் பண்ணி பேஸ்ணுனு சொல்றதெல்லா ஒரு நல்ல ஐடியாவாதா இருக் கு
இல்ல அப்டி கால் பண்ணி பேசுனீங்கன்னாதா ஒரு அவுங்க ஒரு நறையா வி ஷ்யோ ஆ இப்ப எப்டியு ந நரி நாங்கல்லா பாத்தீங்னா இப்போ ஒர்க்குன்ற ஒரு விஷயத்துக்கு போனதுனால நறையா பேரு பேசிக்கிறது இல்ல அட்லீஸ்ட்டு அந்த ஒரு விஷ்யொ அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றதுனாலேவே கொஞ்சொ ஒரு கான்வர்சேஷன் எங்களுக்குள்ள பில்ட் ஆகுது ஆஹ் அவ இத்தன் நாளா அவ என்னா பண்ணா ஒர்க்லாலா எப்டி இருந்த்ச்சி நாங்க பாஸ்ட்ல என்னால்லாம் பண்ணோ நீ இப்டிதா பண்ணுவ நீ இப் அப்டி ஒரு சன்னா காம் யா அந்த கான்ஃப்ரன்ஸே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் அவர்ஸ் ஃபையவர்ஸ் போகு மேக்சிமம் அதுக்காகதா நாங் கான்ஃப்ரன்ஸ் காலே ப்ளான் பண்
சரிங்க தம்பி இப்ப இப்ப ஈவ்னிங்ல என்னல்லா உணவு வெக் கெலா வந்துட்டு பஃபே சிஸ்டோங்குறதுதா நல்லா இருக்கு அவுங்க அவுங்க எடுத்து போட்டுக்கறது அதுல என்ன மாரி வெக்கெலா கூல்ட்ரிங்க்ஸு சும்மா ஸ்நாக்ஸு டொமோட்டோ வெக்குமா இல்ல ஃபுட்டாவே அரேன்ஜ் பண்ணிடுவோமா
ஆ ஃபுட்டே அரேஞ்ச் பண்ணிடுங்க ஏன்னா அவங்க ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இது பண்றீங்கன்னா எல்லாரு வந்து காமனா ஒக்காந்து பேசி கொஞ்ச நேர எல்லாரு இன்ட்ரோ ஆகரதுக்கே டைம் செரியா போய்டு ஒரு ஜூஸ் மார் அப்டி எதனது ஒரு ஜூஸ்ஸு இல்ல எதனா ஒரு ஆ வெல்கம் ஜூஸ்ஸு இல்ல ஸ்வீட் எதாச்சு பிளான் பண்ணுங்க ஸ்வீட்டு ஒரு ஆ அந்த மாரி பிளான் பண்ணி ன்னா இல்ல சாலட் பிளான் பண்ணுங்க அது பெஸ்ட்டா இருக்கு சாலடு ஜூஸு பிளான் பண்ணி ஏன்னா அந்த அவங்க வந்து எல்லாரு கேதராயி ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி பேசிக்கிறதுக்குள்ள அந்தசாலடு ஜுஸும் கரக்டா இது ஆயிடு உடனே அ சாப்பாடு டைம் வந்துரு அதுக்கப்பற நீங்க டின்னர ஸ்டெரைட்டா டின்னர் ப்ளான் பண்ணிடுங்க டின்னர் பிளான் பண்ணிட்டு எல்லாரு சாப்டுற மாரி பிளான் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்
நிச்சயமா அதே மாதிரி நம்ம வந்து ட்டி என்னனா வர்றவங்க எல்லாருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கலாம் அப்டின்னிருக்க நம்ம ஸ்கூல் ஃபோட்டோ போட்டு இந்த வருஷத்துல அந்தம்ம நம்போ ஒரு மூனு வருஷத்து பேஜ் ஒன்னா செய்ய போறோல்ல அந்த வருடம் முதல் இந்த வருட வரைக்கு படிச்சவுங்கன் சொல்லிட்டு எல்லாருக்கு ஸ்பாட்லயே போட்டோ அரேஞ்மெண்ட்ஸ் எடுத்து அவங்க போட்டோவு அதுல இன்களூட் பண்ற மாதிரி வச்சுட்டு அப்படி குடுக்கலான்னு இருக்கோ உங்களுக்கு இது ஓகேதா இருக்கா இல்ல வேற எதுவு ஐடியா இருக்கா
இல்லக்கா இப்ப எல்லா இப்ப மேக்சிமம் பாத்தீங் ஆனா எல்லாரோட காலேஜ் ஸ்கூல்ஸ்லயே அந்தந்த இயருக்கான போட்டோ குடுத்துர்றாங்க மேக்சிமம் அப்டி போய்ட்டீங்னா ஆல் ரெடி அவுங்களே ஒரு ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க
இல்ல நினைவு பரிசோட சொல்ற ஏதாவ்து ஒரு கிஃப்ட்டு
ஆஹ் நீங்க ஃபோட்டோ தா ப்ளான் பண்ண போறீங்கன்னா ஆ நீங்க இப்ப கேதர் ஆவுற ஃபோட்டோவ வேணா நீங்க ஃபோட்டோ போட்டு அத வேணா நீங்க கிஃப் பண்ணுங்க இப்போ யார் யார் கேதர் ஆவுறாங்களோ ஆ ரீசன்ட் கேதர் ஃபோட் பண்ற ஃபோட்டோ மட்டு எல்லாருக் கொர்வொரு காப்பி குடுத்த நல்லா இருந்திருக்கு அந்த மாரி பண்ணுங்க ஏன்னா ம்ச் ஆ பீவியஸ் த்து ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஃபோட்டோ குடுத்துறாங்க இப்போ ம்ச் யார் யாரு ஸ்டடிஸ் பண்ணாங்க அப் இன்றோரு ஃபோட்டோ அவங்ககிட்யே இருக்கு சோ அதே ஃபோட்டோவ திரும்பவு நமக் கிஃப்ட்டா குடுத்தோனா அது வந்து வேல்யூ இல்லாம போயிடு
நிச்சயமா வேற என்ன பரிசு குடுக்கலான்னு நெனைக்கிறீங்க வர அவங்களுக்கல்லா
ஃபோட்டோஸ் குடுத்தா நல்லா இருக்கு அதுக்கப்பறோ பாத் த்தீங்கன்னா ஏதாச்சு ம்ச் அவங்க யூஸ் பண்ற மாரி திங்ஸ் ஏதாச்சும் வேலட் மென்ஸ்ஸுக்கு பாத்தீங்கனா வேலட் ப்ரெசென்ட் பண்ணலா ஆ கேர்ள்ஸ்ஸுக்கு பாத் த்தீங்கன்னா ஹேண்பேக் இல்லன்னா அந்த மாரி ஏதாச்சு டெய்லி யூஸ் பண்ணுவாங்க ம்ச் அந்த மாரி ஒரு விஷ் ப்ரெசென்பண்ணா இது என் ஃப்ரெண்ட் குடுத்தது ம்ச் அப்டின் டு ஒரு நனவா அவங்களுக்கு எப்பயுமே இருந்துட்டே இருக்கு அந்த ஃபோட்டோவு அதுயு
க நம்ப படிச்ச காலத்துல உள்ளவங்க இப்ப உள்ளவங்க இல்லாம நம்ம படிக்கிற காலத் த்துல அவங்கள இன்வைட் பண்றதுல உங்களுக்கு ஏதவு சங்கடங்கள்ல்லா இல்லைல மத்தவங்கள்ட்டயு அத கேட்டு சொல்லுங்க
அததா அவங்க இன்வைட் பண்ணா ஒன்னு ப்ராப்ளம் வர்றவங் வந்தாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமு இல்ல ஏன்னா மேக்சிமம் யாரு வர்றதில்ல அதுதா ஒரு பிரச்சன டீச்சர்ஸ் இன்வைட் பண்ணா வர்றதில்ல
சரியாவே சொன்னீங்க கொஞ்சோ யங் ஏஜ உள்ளவங்க ஆனா நம்ப கூப்ட்டாலுமே வருவாங்க இந்த மாதிரியான பாத்தப்போ மேலும் ஒரு முறை நா உங்கள தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் பேசுறே நன்றி
ஓகேக்கா நன்றி